ப்ரோ
ஹலோ சொல்லுங்கண்ண
வணக்கங்க இந்த உரக்கடையா
ஆமா சொல்லுங்க
ம் ஒன்னுல்லிங்க நம்ப நம்மளுக்கு கொஞ்சோ ஒரம் தேவைப்படுது பூச்சிக்கொல்லி மருந்து அந்த இந்த இதுக்கு வந்து தென்ன மரத்துக்கு போடுவாங்கல
பூச்சி மருந்துலாமா
அடிக்குது தென்ன மரத்தனா
இந்த கருப்பு வண்டு அத சது ஸ்பிரே மாரி இருக்கு நம்புல்ட்ட
ஸ்ப்ரே மாறிங்கள
ஆஹ் அந்த இது தொல போட்டுட்டு போ மரத்துள்ள அந்த ஸ்ப்ரே அந்த தொலையில வச்ச ச்சா அடிக்கணு அத அடிச்சா பூச்சி செத்துரு இனிமே வராது
இல்ல பூச்சி செத்துறது ஓகே அதுக்கப்ரோ திரும்ப வராம இருக்கிறது
வராது வராது வராது அது அந்த வாடைக்- க்கு வராது
இதெல்லாம் மரத்துக்ல்லா எதுவு ஆகாதுங்களா
ஹா
இல்ல இதனால மரத்துக்கு எதுவு ஆவாதுங்களா
இல்ல இல்ல எது ஆவாது அந்த பூச்சி இருந்தாதா மரம் வந்து பட்டு போயிடு இல்லன எது ஆவாது
அதாங்க ஒரு ரெண்டு மூணு மரங் கண்ணு வச்சோ கொஞ்சோ நல்லா வந்துகிட்டே இருந்துச்சு திடீர்னு பாாரத்தா எல்லா இல இந்தந்த கீத்துலா இருக்குது பாரங்க
ஆமாம்
துலா ஒன்ன ஒன்னா அப்படியே இத ஆயிட்டே வருது பழுத்து போயி ஒரு மாரி காஞ்சு போற மாரி ஆயிடுச்சு
உம் உம்
அது அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது அப்ரோ வந்து இது வச்சிருக்குறோ மாமரோ மாமரத்துலயு அதே மாரி தா ஒரு சைடுல ஓட்ட மாரி இருக்குது அது பக்கமக்கத்துல கேட்டல என்ன சொல்றாங்கன்னா அது வந்து இந்த முட்ட புழுவ இண்ணொரு புழு இருக்கும்மா
ம் இந்த வெல்ல
ஆஹ் அந்த புழு அந்த புழு அரிச்சிருச்சு ன்னா மரமே வந்து காஞ்சி போயிரு அதனால வந்து அந்த புழு போறதுக்கு ஏதாவது ச்பரே பூச்சி மருணா அந்த மாரி எதனா இருக்கான்னு கேட்டு பாறு அட நாங்க நம்பளுக்கு மட்டுல அந்த அக்கம் பக்கத்துல கொள்ளக்காரங்க எல்லாருமே கேக்குறாங்க
செரி செரி
அது என்ன மருந்து ந போன்லா
அதுக்கு ஒரு மா ஸ்ப்ரே தா இருக்கு அது ஸ்ப்ரே வந்து மரம் மேல அந்த பூச்சி இருக்கிற இடத்தல்லா த இப்படி தெரிச்சு விடுறமாரி அத த ஒரு ப பவுடரு மாரி இருக்கும் தண்ணியில கரைச்சி அப்டிய மேலே தெரிச்சு விட்ருங்க கன்னு மேலே அது அது வராது பூச்சி செத்துடும் அந்த பூச்சியின்மையாக வராமல் இருக்கும்
சரி அதான் ஓட்டம் போட்டு இருக்கு அதுல நம்ம ஊத்த வேணம்மா ஆ
அது வாயது ஓட்டை போட்டுட்டு உள்ள போகுதா மரத்துள்ள
இது எப்படின்னா இந்த வேருக்குள்ளார ஓட்ட போடுமாங்க வேருக்குள்ளார போயிட்டு ஓட்ட போடுதே அப்டிறாங்க அதுதான் என்ன என்ன பண்றேன்னு தெரியல நம்ம மண்ண நோண்டி அது உள்ளார நம்ம பாக்கறதா தென்ன மரத்துல இல்ல இந்த மாமரத்துல சொல்றன்
ஆஹம்
அது இந்த பக்கத்து கொள்ளக்காரங்கன்னா அந்த மாதிரிதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மண்ணை நோண்டி அந்த சாணி அது இதெல்லாம் போடுறாங்கன்னா நம்மளுக்கு அது போடுறதுக்கு வந்து ஆஹ் நம் நீங்க அது போறதுக்கும் நேரம் இல்ல அதனால நம்ம வந்து இந்த இது பூஜ் ச்சி கொல்லி அந்த மாதிரி எதனா தெளிச்சு விட்டுடலாம் அப்படின்னுதான் பாத்துட்டு நம்ம அந்த பள்ளம்தோண்டாம்லே அப்படியே மேலேயே அப்படியே தெளிச்சு விட்டா அந்த பூச்சி எல்லாம் வராதுங்களா வெளில போயிருமா செத்துருமா
இலையில இந்த தண்டுல எல்லாம் இருக்கிறதுக்கு மரம் ஏரம் தெரிக்கிறது வேற அடியில இருக்குன்னா சைட்ல்ல கொஞ்சம் மண்ணு அணைச்சு விட்டு அதுல மருந்து போட் விட்டு தண்ணி ஊத்திட்டு இருந்தீங்கனாலே சரியாயிடும்
ஓ சரி சரி சரி லைட்டா அந்த மண்ணு அஹ் நோண்டி சுத்திரி அண மாரி கட்டி அதுல அந்த மருந்த தெளிச்சி விட்டு அதுல தண்ணிய ஊத்தி வுட்டுருணு
ஆம் அது ஒரு வாரோ போட்ட சரியாயிடோ அது
செரிங்க செரிங்க
உம்
அதாங்க அப்புறோ வந்து இந்த இது இந்த மல்லாட்டோ இருக்குது ஒரு ஒரு ஏக்கருக்கு போட்டு வரோ இந்த மல்லாட்டைக்கு அந்த மாரிதா அந்த இலலா ஒரு மாரி பழுத்து போன மாரி ஆயிருது அது என்னமோ மஞ்சள் நோய் அப்படின்றாங்க
கொஞ்சோ அது தண்ணி வந்து இல்லாமே பழுத்து போவோ
இல்ல
இல்ல தண்ணி அதிகமா வச் சி வேரு அழுவுனாலு பழுத்துறோ
ஓஹோ சரி சரி
தண்ணி தேங்க விடாம லைட்டா ஈர பதோ இருந்தா போதோ ரொம்ப தண்ணி வச்சா வேரு அழுவி பருத்தா காஞ்சிரோ அப்படியே செடி
சரிங்க சரிங்க இந்த இது சவுக்கு போடுறாங்கல்ல சௌக்கு கன்னு
ஆமாம்
அந்த சவுக்கு கண்ணு போடுறதுக்கு முன்னாடி அது என்னங்க பண்றது வெறு அந்த யூரியா மட்டு போட்டா போதுங்களா இல்ல அடி உரோ எதுன்னா வைக்கணுமா
எது வேணா இந்த மாட்டு சாணோ ஆட்டா முழுக்க போட்டு உழுது வுட்டு கொஞ்ச நாள் காய வுடுங்க காய வுட்டுட்டு அதுக்கப்புறோ அதுல அப்படியே கன்னு வெச் சொல்லுங்க அதனால வளரு
அல்ல யூரியா தெளிச்சு வுட்லாமா
இல்ல இல்ல வேண்டா வேண்டா அது வே சின்ன கன் இதுல யூரியா வெச்சோன்னா செடி செத்துரோ கொஞ்சோ கன்னு பெருசாகணு பெருசானதுக்கு அப்புறோ தா யூரியா எந்த செடியா இருந்தாலு சின்னதுலய வச்சா கன்னு செத்துரு
அதாவுது ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறோ யூரியா வெக்கலா
ஆஹ் கொஞ்சோ பெருசா ஆவணு சின்ன கன்னாவே இருந்ததுன்னா அது வந்து செத்துரோ அப்படியே செடி
சேர் சேர் சேரி நீங்க
வேற ஏதாச்சும் மர இது வேணுமா மருந்து
இந்த இதுக்கு மருந்து தேவபடுத்துணே பட்டுப்பூச்சி பண்ண வெச்சிருக்கோ
ஆ
அந்த புழுலாம வந்து ஒரு மாரி மண்ட மேல வந்து வீங்கிரு அது ஏதோ வந்து மண்ட வீங்கி நோய அங்கனன்னு சொல்றாங்க
பட்டு பூச்சிக்கா
ஆமாம்மா இந்தந்த பட்டு புழு வந்து அப்படியே வந்து மண்டயில வந்து வீக்கமிருச்சு எல்லா புழுக்கும்து என்ன சொல்றாங்க ஏதோ பிரே மாதிரி ஏதோ விற்கது அது இந்த இதுல நாட்டு மருந்த என்னது இந்த எ கடையில உரக்கடையில கேட்டா அவங்களே வச்சிருப்பாங்க அ அப்படண்டு வந்து இந்த அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிட்டு போனாங்க பட்டு இன்ஸ்பெக்டர் ஆய்வாளரு பட்டுப்பூச்சி ஆய்வாளரு அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி ஒரு மருந்து இருக்கு நா எழுதி தரே
ம் என்ன மருந்து
அது தெர்லங்க அது எழுதிருக்காங்க அது உங்களுக்கு புரியுன்ற மாரி எழுதிருக்காங்க ந்த டாக்டர் கையெழுத்துப்பெ நோயாளிகள் இது புரியாது அப்படின்னுவாங்கல
சரி ஓகே அத அனுப்ச்சு வுடுங்க நா சொல்ற வாட்ஸ்அப் இது வாட்ஸ்அப்ல அனுப்பு ச்சு வுடுங்க
அதா அதாங்க அதுல நூறு எம் எல் இது டப்பாகு வந்து பத்து லிட்டர் தண்ணியில நூறு எம் எல் போட்டா போது அப்படின்றாங்க நம்மளுக் வந்து ஆ அம்பது எம் எல் போது அப்படின்ற மாரி இருக்குது அம்பது எம் எல் நூறு எம் எல்
ஆ இருக்கு இருக்கு
சரிங்க அது என்ன இதுன்னா மருந்துன்னு தெரியாமலே அம்பது எம் எல் நூறு எம் எல் ல்லா இருக்குதுன்றீங்கள எப்டி
இல்ல நெறைய மருந்து இருக்கு அது ரெண்டு மூணு மருந்து இருக்கு
பெர்ஷன் நீங்க
எல்லாத்துக்கு ஒரே அளவுதா போடு
பரவால்ல பரவால்லைங்க சரி அப்படுனா நா அந்த மரு ந்த நா அனுப்பி வுட்ற அது என்ன ஏதுன் பாக்குறது நம்மள்க் ஒரு அம்பது எம் எல் அஞ்சு லிட்டர் தண்ணில கலந் து ப்ரே பண்ற மாரி ஸ்ஃப்ரேயர் கூட என்ன இருந்தா ஸ்ஃப்ரேயர் நம்ம கிட்ட இருக்குது
ஓகே
மெடிசன் மட்டு எவ்ளோ என்ன ஏதுன்ட்டு எனக்கு நீங் பாத்துட்டு என்ட்ட சொல்லுங்க நா வாங்கி
சேரி ஓஹே ஓகே
அப்பறம்
எது வ எந்தி யூரியா இதெல்லா எத்தன முட்ட வேணுன் சொல்லுங்க
என்னங்க
யூரியாலா கேட்டீங்கல்ல அதெல்லா எத்தன முட்ட வேணு
ஆஹ் யூரியா ஒரு ஒரு பத்து மூட்ட இப்போதைக்கு நம்மளுக்கு வேணுங்க
ஓகே
பத்து மூட்ட யூரியா யூரியா வந்து ஐநூறுவாயா ஐநூ
அ நா ஐநூற்றி அம்பது
ஆஹ் சரி அதாவ் ஒரு பத்து மூட்ட யூரியா வேணு
உம்
நம்ம குடோனுருக்கு யூரியா அப்புறோ பிளீச்சிங் பவுடரு ஒரு ஒரு அஞ்சு மூட்ட பிளீச்சிங் பவுடரு வேணு
சேரி
அப்புறோ அந்த கொல்லிக்கு அடிக்கிற அந்த மருந்து மட்டு அந்த தென்ன மரத்துக்கு போடுற அந்த ஸ்ப்ரேவு அப்புற அந்த மாமரத்துக்கு போடுற ஸ்ப்ரே மல்லாட்டிக்கு இது பண்றாங்க
ஓகே ஓகே
இது மட்டு மொத்தமா வந்து நமக்கு தேவப்படுது நீங்க கொஞ்சோ அது என்னா ஏது வருது அப்டின் சொல்டு நீங் பாத்துட்டு சொன்னீங்கன்னா, மாரி அதுக்கேத்தமாரி வந்து, நேரா வந்து பாத்து உங்கட்ட நா வாங்கிறே உங்க கட அட்ரஸ் வந்து ந்து எப்பிடி வந்து நா பாக்கறது அட்ரஸ் எனக்கு அனுப்பி உடுறீங்களா
ஆ அட்ரஸ் அம்ச்சு உடுறே
அட்ரஸ் அம்ச்சு உடுங்க நா நேர்ல வந்து பாக்கறே கொஞ்சோ உங்களுக்கு நீங்க ஃப்ரியா நீங்கன்னா வந்து இந்த இந்த மரத்தையு இந்த மல்லாட்டு செடியையு வந்து கொஞ்சோ பாத்துட்டு போங்க
ஓகே ஓகே நாளைக்கி வரே நானு
அதா ஒரு ஒரு ஒரு ரெண்ட் ரெண்டு மூணு ஏக்கருக்கு சவுக்கு கண்ணு போடலான்றுக்குறே மூணு ஏக்கருக்கு
ஆ
பக்கத்துல ஏதோ சத்தோ கேக்குதுங்க டாட்டுக்கு
அது பசங்க வெளாண்டு இருக்காய்ங்க
சேரிங்க அதாங்க சவுக்கு கண்ணு போடுறதுக்கு நா பாத்துட்டு இருக்கே கொஞ்சோ நீங்க வந்து பாத்துக் ங்ன்னா கொஞ்சோ ஓகேவாருக்கும்
அ செரி ஓகே கால்ல வரங்க கால்ல வந்து பாத்துட்டு என்னென்ன
இல்ல நீங்க வரவேனா நானே வந்து எடுத்துட்டு வரே நீங்க அந்த மருந்து பத் நீங்க செட் பண்ணி குடுங்க அது எல்லாத்தையு வாங்கிட்டு நேரா உங்கள கூப்புட்டு வந்து நீங்க பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு ஓகே ஆயிட்டு செக் பண்ணிட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்க மறுபடியு வந்து ச உங்க கூட்டு வந்து நா வுட்டுறே நானு.
செரி ஓகே அப்ப கால்ல பாப்போ
செரிங்க செரிங்க நன்றிங்க நல்வரவு.
ஆ க ம்.